நல்லா இருக்கப்பா நீங்க எப்படிப்பா இருக்க
நான் நல்லா இருக்கேன் எப்டி போது ஒர்க்கெல்லாம் எப்டி போது
ஏதோபா இதோ மார்னிங் நைட் ஷிப்டா இருக்கா நைட் ப்ப முடிச்சிட்டு ஆஹ் காலைல கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து கரெக்டா இந்த கிட்ஸ் வேற இருக்காங்களா கரெக்டா இருக்கு பாத்து வேலையை பாத்துங்க இது பண்ணி னு இருக்குறதுக்கே சரியா இருக்கு நீங்க எப்படியே போகுது உங்க லைஃப்
நாங்க ஒர்க் பண்ணதெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க அப்படியே போயிட்டு இருக்கு இப்ப சம்மர்னால பிரச்சனை கெடையாது இல்ல காலையிலயே ஆறு மணிக்கு எழுந்ச்சு சமைக்கணும் இப்ப அப்படி கொடையாது அவங்க லேட்டா தான் தூங்குறாங்க லேட்டா தான் எழுந்திரிக்கிறாங்க அதனால எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல எழுந்திரிக்கரது காலையிலே சமைச்சு வச்சு வச்சிடுவாங்கா ஏதாச்சும் லேட்டா சாப்புடுவாங்க அவங்க அப்பா எப்பவுமே லஞ்ச் கொண்டு போக மாட்டாங்க அதனால ப்ராப்ளமே இல்ல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு போவாங்க அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்ல பின்ன மதியம் லஞ்ச் வீட்டுக்கு வருவாங்க சாப்பிட
ஆமாப்பா நீங்க சொல்றது பார்த்தா கரெக்ட் தான் எனக்கு வந்து நானும் எழுந்து கட கடனு முடிச்சு வச்சுடுறேன் பசங்க எங்கப்பா லீவ் டேஸ்ல விட்டதால ராத்திரி புல்லா உட்கார்ந்து இந்த மொபைலு டேபு இது மாதிரி பாக்குதுங்களா அதனால னால அதுங்க ஹெல்தே பாத்துக்க மாட்டேதுங்க கரெக்ட் டைமுக்கு சாப்ட மாட்டேன்றாளுங்க பிரேக்ஃபஸ்டே ஸ்கிப் பண்ணிடுறாளுங்க எழுந்த உடனே எழுந்துகறதே லெவன் ஓ கிளாக் ஆகுது எழுந்தோன லன்ஞ்க்கு போற மாதிரி இருக்கு அவங்க ரெப்ரஷ் ஆகிட்டு அவங்க வந்து சாப்டறது லஞ்சுக்கு வர டைம் ஆயிடுது இவங்கள எப்படிதா இதுன்னு தெரியல சரி இந்த ஒன் மந்த்த் தான நம்மளுக்கு ஆ பசங்க இவ்ளோ ஜாலியா இருக்குதுங்க இரு இருக்கட்டு அது மேரி நானு வந்து விட்டு விட்டு போனா வச்சுக்கோங்க ஓ ஓவரா பண்றாளுங்க உங்க வீட்டுல பசங்கலா எப்டி அதே இதே பொசிஷனா
இதேதா இப்போ என்ன பண்ணிருக்கனு காலையில ப்ரேக்ஃபாஸ்ட் முடுத்தாச்சு ஒரு ஆளு லேப்டாப்பில உக்காந்துட்டுருக்கு ஒரு ஆளு இன்னு டேபு டேப் உக்காந்துட்ருந்துச்சு அது சுவிட்ச்சிடு ஆப் ஆயிடுச்சினு சார்ஜ் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்காக வாங்குன து அது வந்து அவங்களோட பர்சனல் யூஸ்சு தா அதனால அவங்க கிட்ஸ் யூட்டூப் பாத் பாத்துட்ருக்காங்க ஆமா ரெண்டு பேரு போனு தா பாத்துட்ருக்காங்க மதிய லஞ்சுக்கு கூப்புடணு வாங்க வாங்கன்னு கூப்புடணு கரெக்ட்ட்டானா பத்தி எப்பவுமே ஹாஃப் நவர் க்கு மேல குடுக்க மாட்டே தள்ளி உக்காந்துதா பாக்கணு அப்டின்னு ஒரு ரூல்ஸ்சு இருக் ஏன்னா கண்ணு கெட்டு பேய்யிரு அந்த மாரி
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா கரெக்டு தா எல்லாமே கண்ணு கெட்டுடு நம்ம எல்லாமே பாத் த்து பாத்து பண்றோ ஆனா இந்த ஒன் மந்த் வந்து எதுவுமே பண்ண முல அவங்க பாட்டிக்கு அவங்க அவங்க எழுந்துக்கறது அவங்க சாப்புடறது போறது வர்றது இப்படியே இருக்கு தவர கொஞ்ச கூட அந்த பழைய அந்த ஸ்கூல் டேஸ்ல இருக்கிற மாதிரில்லா வரல ஆனா இதுலயு பா பாத்தீங்கன்னா நெறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அப்டியே சாப்டுட்டு வீட்டுலயே இருந்து தூங்கி தூங்கி வந்து ஒப்ளிசிட்டி வேற ஆகுது இதுல வேற அவங்க ஹெல்தையு பாத்துக்க மாட்டேன்றாங்க நம்ம ஏதாவது வாங்கடி கொஞ்ச நேர அப்டி வாக்கிங் போலா கொஞ்ச அப்டி வெளில போயிட்டு வரலன்னா இந்த வெயில் வேற கொளுத்துது அதனால வந்து அதுங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் சே இல்ல என்னப்பா எழுக்கறா எழுந்துக்கறாளுங்க சாப்புறாளுங்க உட்காந்து டேபு டேபு டேபு வேற பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒன்னு கூட இல்ல வீட்ல பெருக்குறது அர் சின்ன சின்ன வேல கூட எதுவுமே இல்ல அவங்க பாட்டிக்கு அவங்க ஜாலியா லைஃப்ஸ் போறாங்க நம்ம பண்ண றதா பண்ணிக்கினே இருக்குற மாரி இருக்கு நம்மளுக்கு என்னிக்காவது இது மாரி அட்லீஸ் ஒரு டூ டேஸ் ரெஸ்ட்டு கெ கடைச்சா கூட போதும்னு அன்ற மாதிரி இருக்கு
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி கரெக்ட்டு தா ஆனா நா வந்து அப்டி கெடையாது அவங்ககுள்ள அவங்க வேலய அவங்ககுள்ள வேலய அவங்கள பாக்க வச்சுருவே ஏன்னா நம்ம எத்தன நாளைக்கு தா பாத்துட்டு இருக்க முடியு அவங்க குள்ள ஒர்க் அ அவங்க பாக்க வப்ப அதே மாதிரி ஈவினிங் வந்து நா மார்னிங் எழு மாட்ட வாக்கிங் போம்போது ஈவினிங் வாக்கிங் போம் போது வாங்க ரெண்டு பேர் கெளம்புங்க சைக்கிள் எடுத்துட்டு வாங்க அப்படின் விட்ருவே நா ஃபாட்டி பைவ் மினிட்ஸ் வாக்கிங் போம் போது அவங்க சைக்ளிங் பண்ணுவாங்க அப்ற ஃபுட்பால் எடுத்ட்டு வந்து ரெண்டு பேர் விளாடுவாங்க அது என்ன ஒரு பெரிய கொடுமனா ஃபார்ட்டி பைவ் மினிட்ஸ் முடிஞ்சு ஜு ஆனா அவங்களுக்கு அந்த விளாடுற டைமிங் பத்தா தான் இன்னு ஒன் அவர் நாங்க விளாட போறோம் நீங்க இன்னு ஒன் அவர் நடங்க மா மா அப்படிமா எனக்கு ஒண்ணுமே ஓடாது என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காமோ எனக்கு எனக்கு வந்து முடியாதுமா அப்படின்னு சொன்னா கேக்க மாட்டா அதுக்காக சரி ரெ ரொம்ப டயர்டானதுக்கு அப்புற வே கதுக்கப்பற சரிங்கமா வாங்க நீங்க வீட்டு பக்கத்துல உக்காந்துருங்க நாங்க ஸ்ட்ரீட்ல விளாடுறோ அப்டின்னு விளாடுவா
ஆமாப்பன் ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா மாதிரி நெறைய பசங்களு இப்டியு இருக்காங்க இப்டியு இருக்காங்க என்ன பண்றது ஆனா எனக்கு தெ தெரிஞ்சு நெறைய பெசங்கல்லா பாத்தீங்க வச்சுக்கோங்களே பக்கத்துல அக்கத்துல போய் எல்லா ஜாயின் பண்ணி ல்லா நல்ல விளையாட்டு நல்லா அர்ட்டடிக்கிறது நல்ல ஒரு ஜாலியா போகுது ஆனா இப்ப வந்து அ நம்ம சின் ன வயசுலல்லா இருக்கம்போம் போது இந்த லீவ டேஸ்லலா நம்ம வந்து பாட்டி அவங்க வீட்டுக்குெல்லா போம்போது அங்கெல்லா அப்படே இந்த மாரி கேம்ஸ்சு அப்பல்லா சைக்கிள் அதெல்லா கூட இல்லையப்பா ஓடி பிடிக்கிறது கண்ணாமூ ச்சி கொக்கோ கபடி இது இதுன்னு பக்கத்துல அக்கத்துல இருக்கவங்கல்லா கூப்ட்டுட்டு ஒரே அர்த் அர்த்த அடிச்சிங்கன்னு பாட்டு பாட்டுக்கு பாட்டுன்றது அந்தா சரி அப்புற வந்து பட்டி மண்ற இது மாதிரல்லா எத ஏதோ வச்சுட்டு பேசிக்கனு ஒரே ஜாலியா அர்ட்டாசின்னாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எந்த பசங்களு வந்து அந்த மாதிரில்லா இல்ல ஏதோ கடமைக்குன்னு வந்து து என்னது படிப்பு கடமைக்குன் கூட சொல்ல முடியாது அவுங்குளுக்கு பிடிச்சுதா படிக்கிறாங்க இருந்தாலு வெளில வந்து யார்ட்யாவது பேசுங்க எல்லா பழகுங்கனா கூட இல்ல மம்மி இன்ன மம்மி தேவையில் ல நீ பேசிட்டு வா நா கொஞ்ச நேர போற எனக்கு போர் அடிக்குது நா போயிர்ற ஆனா என்னா டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் அந்த ஃபோனு டேபு நீங்க சொன்ன மாதிரி லேப்டாப் இல்னா டி வி இதா இதுலயே தா போது தவிர அவுங்க லைஃப் வந்து இப்படியே இருந்துச்சுனா அவுங்க ஜென்ரேஷன் எப்டி தா போகுனு எனக்கு ஒண்ணுமே புரில அந்த ஹெல்த்து வந்து அவுங்க எப்பிடிதா பாத்துப்பாங்க இல்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனா அவுங்க ஹெல்த் அவுங்களே கேர் எடுப்பாங்களா என்ன ஏதுனு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்துப்பா உங்களுக்கு எப்பிடி
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி இங்கயு அப்டிதா இருப்பாங்க ஆனா நா என்ன பண்ணுவனா சொல் லுவ ஏங் இப்டி ஃபோனயே கைல வச்சுட்ருக்கிங்களே மெய்னா அவுங்க டேடி சொல்வாங்க இப்டி ஃபோனயே கை ல வச்சுட்ருக்கிங்ளே நாங்கலா ஃபோன் வந்து இப்பதா யூஸ் பண்றோம் கொழந்தைல இருக்கும்போது கபடி விளாடுவோ கொக்கோ விளாடு வோ கா சா ஸ்கூல் விட்டு வந்த உடன விளாடுறதுதா ஒம்போது மணி வர விளாடுவோ மறுபடி சாப்பிடதா நாங்க வீட்டுக் கு போவோ அப்பிடி என்ஜாய் பண்ணுவோ ஆனா எம் பைய வந்து கிராமத்துக்கு போய்ட்டானா வீட்டு பக்கமே வர மாட்டா கிரிக்கெட்தா அவ காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ட்டு போவா கிரிக்கெட்தா விளாடுவா எங்க எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கு ஃபுல் அன் ஃபுல் கிரிக்கெட்தா விளாடுவா அப்பட்ட ஃபுட்பால்லா வந்து ஃபோன் அதிகமா எடுக்க மாட்டே போய் வெளில வெளி விளாட்டு விளாடு அப்ப தா உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கு அப்படினு அவன சொல்லி வை இந்த வயசுல தா உங்களால விளாட முடியு டென்த்து டுவெல்த் போயிட்டிங்கனா அதுக்கப்புற காலேஜு வேல அப்டினு போயுரு உங்களால விளாட வேண்டிய வயசுல நீங்க விளாடுங்க அப்படினு சத்தம் போடுவே
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா அது கரெக்ட் தா எனக்கு எங்க பசங்க வந்து ஊருக்கு போனாங்க வச்சுக்கோங் களே ஃபோனன்றதே ஃபோனையே பாக்க மாட்டாங்க அவ்ளோ இதுவா தா இருப்பாங்க அங்க ஆ னா இந்த கிரிக்கெட்லா விளையாட மாட்டாளுங்க அவுங்கவுங்க ஜாயின் பண்ணிகினு அங்க ஒரு கொளலா கூட இருக் கு ஒரு ஸ்விம்மிங் பண்றது அந்த மாதிரி எனக்கு அனுப்பி விடுறது ஒருக்க இருந்தா கோட எதாது அடிபட்ருமான் பயத்துலயே நா ஓடுவே அடிக்கடிக்கு இதுங்க என்ன பண்ணுங்ளோ ஏது பண்டுங்ளோனு ஆனா அந்த கிராம பக்கம் போனோன் வச்சுக்கோங்ளே நம்புளுக்கு அந்த ஃபோன் அண் மறந்துட்டு எல்லாருமே ஜாலியா பேசறது பக்கத்துல அக்கத்துல பேசறது அங்க எங்கயோ தா ரேடியோல சாங்ஸ் கேக்கு அதுவே பெரி ய விஷயமா நா பாக்கறதில்ல மெய்னா வந்து எம் பசங்கள எல்லாரையு கூட்டிட்டு போன வச்சுக்கோ நாங்க போன தனியாலா போ மாட்டோ எங்க தங்கச்சி பசங்க எல்லாருமே ஒண்ணா தா போவோ அப்பிடி போ கும்போது பாத்திங்கனா எல்லாருமே ஒண் ணா சேந்துசு அப்புற வந்து எல்லாருமே ஒன்னா அரட்ட அடிக்கிறது எல்லாருமே கரண்ட் போ னா கூட இங்க ஒரு கரண்ட் போன ஒரு பத்து நிமிஷங்கூட நம்மளால உள்ள உக்கார முடில ஆனா ஊர்ல போய் கூட எப்பயாது கரண்ட் போயிடுச்சுனா வெளில வந்து அந்த நிலா சாப்பாடு அப்புற வந்து உக்காந்து ஒரே அர ட்டை அடிக்கிறது எல்லாருமே சேந்து அங்க உக்காந்து எல்லாருமே வந்து ராஜா ராணி கார்ட்ஸ் ஆடறது எ தெதோ என்னன்ன பட ஓடி பிடிக்கிறது கொக்கோ அங்கெல்லா வந்து அதுக்கலா மெய்னா வந்து அங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டு கம்மியா இருக்கு இந்த டூ வீலர்ஸ் அங்க அந்த ஏரியால அவ்ளோ இதுவா கிராமத்து சைடுல எல்லா அவ்ளவா இல்ல எதிருந்தாலு அவுங்க விளையாட்டுதா ஃபர்ஸ்ட் னன்ற மாருக்கு கரெக்டா சாப்டுவாளுங்க வெளில போய் விளையாடுறதுக்கு நெக்ஸ்ட் ஆ ரெடி ஆய்டுவாளுங்க என்ன விளையாடுனன்ட்டு கரெக்டா லன் சுக்கு சாப்பாடு ரெடி இங்கயாது கெஞ்சுவோ நம்ப வந்து சாப்டுங்க வந்து சாப்டுங்க வந் து சாப்டுங்கனிட்டு அங்க அப்படி இல்ல சாப்பாடு ரெடினு ஒரு கொரல் விட்டா போடு ஃபுல் கேங்கே அப்டியே வந்து கடகடன் சாப்ட்டு சரி கடகடன் எல்லா வேலையு முடிச்ட்டு திரியு ஓடிடுவாங்க அப்ப அந்த வெயிலுந் தெரியாது அவுங்களுக் வந்து அந்த இது கரண்ட்டு இல்ல வே வேத்து ஊத்துது அந்த சுச்சுவேஷன்லா அதுங்களுக்கு தெரியவே தெரியாது அங்க பாட்டிக்கு அதுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணு நைட் வந்து பாத்திங்னா திரியு அதே மாதிரி தா விளையாடிட்டு வந்து குளிச்சுட்டு படுத்தாங்கனா அங்க லா எங்க ஊர்லலா அவ்ள இதுவா ஏ சி கூட இல்ல இத்தனிக்கு டேபிள் ஃபேன் ஃபேன் அங்க வச்சு படு தாலே அதுக்கே நல்ல தூக்க நல்ல காத்து அந்த ஜில்லுன்னு இருக்கிற இது அதுவே அதுங்களுக் போது எனக்கு இதுவே போது ஆனா அங்க இருந்து வரம் போம் போது அம்மா நா வரல மம்மி நா இங்கயே இருந்தர் ற மம்மி அன்னைக்கெல்லாங் கூட சொல்லி இது பண்றாங்க நீங்க எப்டிப்பா
இங்கியும் அதேதா சொல்வாங்க நா போனுன்னா ரெண்நாள் கெளம்பணும் ஏன்னா எங்க வீட்ல ஒரு பெட் இருக்கு அத விட்டுட்டு ஒரு நாளைக்கு மேல போக முடியாது அப்ப சொல்லு அதயும் தூக்கிட்டு போவோ ஒரு வார அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க நா சொல்வ முடியாதுடா ஹோம் ஒர்க் லா இருக்கு அப்படின்னு கூட்வந்துருவேன் ஏன்னா அவங்க அப்பாவும் வெளில போவாங்க வெளில சாப்பிட கூடதுல்ல வீட்ல தான சாப்புட்ணும் வயித்துக்கு ஒத்துக்கடாது அப்படின்ட்டு டூ டேஸ் இருப்பா அவங்க அப்பாவும் என்ன பண்ணுவான்னா சரி பரவால்ல ஆசப்படுறாங்கள நம்ம கிராம ங்கேருக்கோ அங்க இருந்து டெய்லி வந்துட்டுருக்குறே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்ன அந்த வறட் டைம்ல வந்து வெளியில சாப்பிடுவாங்க மதிய வந்து பக்கத்தில இருக்கதால வந்துருவாங்க அங்க இருந்து வந்தோனா அவங்க என்ன பண்ணுவாங்கனா வெளியில சாப்பிடுவாங்க நீங்க சொன்ன மாதிரி எனக்கு என்னன்னா அ சின்ன வயசுல நாங்க விளையாண்ட விளையாட்டுகள்ல்ல அவளது நாங்க சின்ன வயசுல அதிகமா அந்த கழிச்சாங்கல்லு குச்சி வரச்சி வச்சு விளையாடுவோ ரொம்ப அதிகமா விளையாடு தாய கட்ட தா ரொம்ப வெளையாடுவோ பக் தத்துல உள்ள பாட்டி நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லா அதிகமாக தாய கட்ட தா வெளயாடுவோ கோழிக்கா குச்சி கம்பு இதெல்லா நல்லா விளையாடுவோ அந்த அதெல்லா மறக்கா சொல்லுவே எ பையன்ட இதெல்லா நா வெளாடுவோண்டா நீங்க ஏ அத வெளாட மாட்டிக்கீங்க பல்லாங்குழி பல்லாங்குழினா அப்படி போட்டி போட்டு வெளாடுவோ செம்மையா இருக்கு அந்த லைஃப் வந்து மறக்கவே முடியாது அந்த கிராமத்துக்குள்ளத வந்து நல்லா என்ஜாய் பண்ற மாரி இருக்கு நீங்க சொன்ன ஒனே எனக்கு அந்த ஞாபக வந்துருச்சு
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா இந்த பல்லாங்குழில பாத்தீங்னா மேக்ஸ் அவ்ளோ கரெக்டா கத்துக்கலா அந்த கு ழில போட்டா எவ்ளோ ஈசி என்ன ஏதுன்னுல பக்காவா அதுல கத்துக்கலா நீங்க சொன்னது பாத்தா எனக்கும் பல்லாங் குழி இந்த குச்சி அப்றோ வந்து இந்த தாயக்கட்டானா நைட்டு நைட்டா அதுலே டபுள் இருக்கு நார்மலா ஒண்ணு ஒண்ணு வந்து ஏரோப்பிளைன் அண்ணிட்டு அதெல்லா பாத்தீங்க வச்சுகோங்களே அதெல்லா இருக்கம் அதெல்லா இருந்துச்சு இந்த போனுகுலா அவசியமே இல்ல நல்ல ஒரு ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி எத்தின் பேர் வந்தாலும் இது பண்றது நெறைய விளையாட்டு இருக்குப்பா உங்ககிட்ட பேச அது எனக்கு கிளாஷ்பாக் எல்லா ஞாபக வந்துச்சுப்பா நா அப்புற கால் பண்றே ரொம்ப தேங்க்ஸ் பா பாய் பா
பாய்